சொல்லிக்கினே இருக்களா தோழி ம் நல்லா இருக்கே தோழி தொடர்ந்து நாம பேச்லா தோழி அதுக்கப்புற வந்து கொழந்தைங்களுக்கு வந்து அந்த ஆ எ தயிரு சொன்ன பாத்தீங்களா தயிர்ல வந்து இம்யூனிட்டி அதிகமா இருக்காந் தோழி தயிர்ல வந்து அதிகமா இம்யூனிடி இருக்கா தோழி ஹலோ தோழி கேக்குதுங்ளா
ஹலோ
கேக்குதுங்ளா தோழி
ஆ கேக்குது தோழி சொல்லுங்க தோழி
ம் தயிர்ல வந்து இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமா இருக்காந் தோழி எதிர்ப்பு சத்தி வந்து அ தயிர்ல இருக்கா தோழி அதனால வந்து நம்ம கொழந்தைங்களுக்கு வந்து தயிர் குடுத்தா சளி கூட செரி ஆவுந்தா தோழி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மையா ஆ அப்டின் எனக்கு தெரில தோழி ஆனா வந்து இப்டிதா சொல்றாங்க நீங்க ஏ தயிர் குடுக்காம இருக்கீங்க தயிர் வந்து குட் பேக்டிரியாவ நெறைய உருவாக்குமா தோழி அதனால வந்து ம் அதனால வந்து தயிர் நீங்க குடுக்கலா சளி புட்ச்சிது தயிர் குடுக்காம இருக்க கூடாது தயிர் குடுக்கணு அது இல்லாம வந்து ஆமாங்க தோழி
குக்க கூடாதுன் சொல் ஆரஞ்சு வந்து எனக்கு கு அதாவ்து ஆரஞ்சு இந்த புளிப்பா இருக்குல்ல அந்த மாரி ஆரஞ்சுனா குடுத்து பாப்பாக்கு ஒரு நாள் ஒடம்பு சரியாமயிடு ச்சி சோ வந்து என்னடா அப்டினு ஆனா வந்து எல் அதுல இருந்து நா ஆரஞ்ச ஆனா அது சரியில்லாத ஆரஞ்சு போல இப்ப வந்து எல்லாரு என்ன சொல்றாங்கன்னா ஆ குடுங்க ஆரஞ்சுக் வந்து குடுக்கறது நல்லது அது வந்து உங்களுக்கு புளிப்பு இருக்கணுமா ஒடம்புல வந்து
சாத்துக்கொடி சொல்றம் பாத்தீங்ளா சாத்துக்கொடி ஜூஸு சாத்துக்கொடியு வந்து அதுமாரி எதிர்ப்பு சத்தி உருவாக்குன் சொல்றாங்க தோழி சாத்துக்கொடியு தரனும்மா கொழந்தைங்களுக்கு இப்போ சாத்துக்கொடி ஜூஸ் இல்லனா கூட ஒரு ரெண்டு பீஸ் சாப்புடுவாங்ளா அவுங்க
ஆம்மாமா நானுந்த கமலா ஆரஞ்சிருக்குல்ல கமலா ஆரஞ்சு கமலா ஆரஞ்ச வாங்கி குடுத்துறது நானு அதுனா கொஞ்ச இனிப்பாவு இருக்கு கொஞ்ச நல்லா இருக்குமா ஆனா என்ன இந்த நம்ம அந்த சா த்துக்குடியில வந்து அந்த ஜூஸ் எடுத்து வெந்நி இருக்குல்ல பிள்ளைங்களுக்கு வந்து வெந்நி ஆரவச் சி அதுல போட்டு குடுத்துர்ணு ஒரு அர க்ளாஸு
ம் எதுல ந்த எது தோழி அதெல்லா ஒண்ணுமே ஆவாது தோழி
முன்னாடியே நா வந்து பாப்பாக்கு எப் போதுமே வெந்நி தா குடுக்கற நா தோழி அதனால பயமா இருக்கு பச்ச தண்ணி குடுக்கறது க்கே இந்தப்ப சென்னைக்கு போயி அவ பச்ச தண்ணி தா நெறையா குடுச்ட்டா
தோழி அவுங்க வந்து எல்லாமே நமக் கலந்துதா தோழி தரணு கொழந்தைங்களுக்கு அவுங்க வந்து இப்போ நீங்க சுடு தண்ணியே பழக்கம் பண்ணீங்கன் வெய்ங்களே நீங்க எங்க போனாலு சுடுதண்ணிதா எடுத்துட்டு போற மாரி இருக்கு அதே மாரி இப்ப நம்ம பழக்கறது தா ஆ தோழி இப்ப நம்ப என்ன பழகுறோமோ அதுதா அவுங்க லைஃப் லாங் வரு தோழி இப்ப நம்போ ஒரு ஒரு பதினெட்டு வயசு இருவது வயசு ஆயிட்டா கூட எனக்கு அந்த தண்ணி குடிச்சா எனக்கு ஒத்துக்காதுன்ற மாரி ஆயிடுவாங்க அவுங்க
தோழி நானே அப்டிதா இருக்க தோழி என்னனா எனக்கு வந்து இந்த ஆரோ வாட்டரு தா ஒத்துக்குமே தோழி இந்த காவேரி வாட்ரு அப்ற வந்து இந்த நெறயா வெளியனா இந்த ஒரு மாரி உப்பு தண்ணி மாரி இருக்கு பாருங்க அந்த தண்ணினா குடிச் தோழி ஃபுல்லா அலர்ஜி ஆயிடுது தொண்ட ஃபுல்லாவே
ஆ அதுனால என்னா பண்ணனு மேம் நீங்க வந்து கொழந்தைலருந்தே அத பழக்க பண்ணு தோழி இப்ப நாங்கல்லா வந்து நாங்க எந்த ஊருக்கு போனாலு சரி நாங்க கொழந்தைலருந்தே எந்த ஊருக்கு போனாலு தண்ணி எடுத்துன்னு போறது இப்ப எங்க சித்தி வீட்டுலா கூடவே தண்ணி எல்லா எடு துட்டு வருவாங்க அவுங்க ஊருக்குலா பாட்டி வீட்டுக்குல்லா வந்தா ஆனா நாங்களா அப்டி கெடையாது நாங்க எல்லா தண்ணி குடிப்போ எல்லா சாப்பாடு சாப்டுவோ எங்களுக்கு எதுமே ஆவாது ஏன்னா அது நாங்க கொழந்தைக் இருந்து எங்க அம்மா வந்து என்ன எங்கள பழகிட்டாங்க அது மாதிரி எந்த தண்ணில குடிச்சாலு சளி புடிச்சுக்குன் சொல்லுவாங்க அவுங்கல்லா அதனால தண்ணி சூடூ பண்ணி குளிப்பாட்ணு அப்டின்னுவாங்க ஆனா எங்களுக்குல்லா அப்டி கெடையாது நாங்க எல்லாமே எங்க பிரைன்ல ட்ரெயின் பண்ணிட்டோ
அ மட்டு நா வந்து நல்லா பழக்கிட்ட என்னன்னா ஆறு கடல் இந்த மாரி வந்து நல்லா குளிக்கிறதுக்கு பழக்கிட்ட என்னனா எதுல வேணா குளிப்பாட்டுவ எங்களுமே அவளுக்கு ஒன்ற வயசுதா நா பாட்டுக்கு குளிப்பாட்டுவே ஆ எங்கனாலு ஏன்னா வெயில் தான அடிக்கு க்குது நா வாட்டுக்கு வேல அந்த உள்ளக்க போற தண்ணி மட்டு ஒரு சில தண்ணி அவளுக்கு சேர மாட்டேக்குது இன்னொன்னு நா என்ன பண்ட்ட இந்த கேஎஃப்சில வந்து கோலா குடுப்பாங்க தெரிமா அந்த கோலாவ வாங்கி நாங்க குடிச்சுட்டு இருந்தோ இவ எடுத்து குடிச்ட்டா அந்த நா வந்து இதுவரைக்கு அவளுக் குடுத்ததே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சிருக்கா அது வந்து இவளுக்கு வாமிட் சென்சேஷன் எப்டின்னா வாமிட் எடுத்துக்கிட்டே இருந்தா
ம்
ரொம்ப சென்னைலனா பயங்கரமான வாந்தி எடுத்தா இப்ப வீட்டுக்கு வந்து வாந்தி எடுத்தா அப்ற வாமிட்டுக்கு மருந்து அ ஆன்டிபயோட்டிக் எல்லா நோய் எதிர்ப்பு சத்திக்குன்னா நெறய குடுத்த உடனேதா கொஞ்சோ பரவால்லங்க ஆனா இன்னு உடம்பு தேத்தணு நானு இன்னு நெறயா
அதுதா தோழி மீண்டுமா இதோ இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ம் ம் கூல்ட்ரிங்க்ஸ்ல்லா வந்து அவ்ளோவா குடுக்க கூடாது தோழி அவங்க எடுத்து அவங்க குடிக்கணுன் தா ஆசையா இருக்கு கலர் கலரா இருந்தா நம்ம என்ன பண்ணணு அதுக்கேத்த அவங்க எதுர நம்மதா தோழி சாப்ட கூடாது அந்த மாரிதா இருக்கு இப்போ
ஆமா அதுதா என்னயே திட்னாங்க எங்க அம்மா நீ எதுக்கு அவ முன்னாடி குடிச்ச அப்டின்னாங்க இல்லம்மா போனோ ஆசையா இருந்துச்சு சின்ன கு இவ்ளோ நாள் ஆனா வந்து அவன் முன்னாடி குடிச்சாலு திட்டுவே இது மருந்து குடுக்க கூடாது அப்ப இந்த தடவ நா திட்டவு மனசு வரல என்னனா சரி இப்பதான வந்திருக்கா இன்னுமே இவ எல்லாத்தையுமே பழக்கணு அப்படின்ட்டு குடுத்த அது வந்து அவளுக்கு ஒத்துக்கல
அது வந்து சிக்கன் அந்த மாரி எதாச்சு சாப்ட்ருப்பிங்க எதாச்சு வேற எதாச்சு சாப்ட் ருப்பிங்க அதுவு இதுவு குடிச்சா குடுக்க கூடாது தோழி அது மேரி நீங்க இன்னொரு வாட்டி வந்து அந்த பொருள் குடுக்கும் போது இதெல்லா குடுக்காதீங்க ஏன்னா கூல் ஆ கொக்கக்கோ கோல் கோ சொல்றீங்கள கொக்க கோலா பெப்சி அந்த மாரி அந்த மேரி வந்து சிக் சாப்டும் போது குடுக்க கூடாது தோழி அது ஃபுட் பாய்சன் ஆ எடுத்துட் போய் நிறுத்திறு ஆமா
ம் ம்
இனிமே ங்க
சேரி தோழி சேரி தோழி ஒருவேள ஃபுட் பாய்சன் ஆயிட்டோ என்னமோ அதா
அதா அதா ஃபுட் பாய்சன் ஆயிடு
வாமிட் அதா வாமிட் எடுத்திருக்கா போல வாந்தியா எடுத்தா
ஆமாங்க தோழி அப்ப வந்து நீங்க வந்து ஃபுட் பாய்ஷன் ஆவு லூஸ் மோஷன் ஆவு வாமிட் சென்சேஷன் இருக்கு அந்த மார்லா இருக்கு தோழி
ஆனா வாமிட் வந்து எடுத்துட்டே இருந்தா அத ஏங்க கேக்கீங்க அங்க இருந்து பஸ்ல வர்றதுக்குள்ளயே அவ்ளோ வாந்தி வேற ற நா வா இது பேப்பர்ல புடிச்சு புடிச்சு அந்த வ இதுல கவர்ல புடிச்சு புடிச்சு போட்டுட்டே இருந்தே அதுக்கப்புற எனக்கு ரொம்ப பயமாயிட்டு எ வீட்டுக்கார்ட என்ன சொல்ல போறோ செத்தோண்டா அப்படினா நெனைச்சே ஏன்னா அவங்க எதுக்கு போன
தண்ணி குடிக்கணு தோழி அவங்க வாமிட் பண்றாங்கன் சொல்லி தண்ணியு குடுக்காம இருக்க கூடாது
சாப்படவே மாட்டேன்டா நா அதுக்கப்புற என்னா பண்ணே இந்த பூஸ்டு கடைல பூஸ் ச்ச வாங்கி அர க்ளாஸ ஊத் திட்டே இருந்தே கொஞ்ச கொஞ்ச குடிடி மயங்கிறுவ அப்டின்ட்டு அ நா நெனச்டே வீட்டுக்கு ட்டு என்ன பண்றன் தெர்ல ஒரு வேள ட்ரிப்ஸ் எதுவு போட்ட சொட்டாங்கன்னா நம்ம அவ்ளதா அப்டின் நெனைச்டே இருந்தே அப்ற கொஞ்ச கொஞ்சமா சாப்பாடு குடுக் க ஆரம்பிச்சே சாமி கிட்டதா வேண்டிக்கிட்டேனே ஐயோ சரியாக்கி குடுத்துருங்க அவ்வளதா நானு அப்டின்ட்டு ஏன்னா ஏ வீட்டுக்கார்ட்ட நா நிக்க முடியாது நீ எதுக்கு போன அப்ப அப்டிம்மாங்க அப்ப போய்ட்டு செலவதா இழுத்து வச்சிட்டு வந்திருக்க
பாத்து கவனிச்சுதா தோழி தரணு அந்த மாரி இது இவ்ளதா இருக்கு இப்போ நம்ப தா அவாய்ட் பண்ணிக்கணு அவங்க பெருசா ஒரு ஒரு நம்பதா அவாய்ட் பண்ணிக்கணு குடும்பத்துக்காக சேக்ரீப்பேஷன் பண் போய்ட்டே இருக்கனு அவ்ளோத
ஆமா தோழி
இல்ல
ஆமா வேற என்னென்னல்லா அவனக்கு ச இந்த சத்து மாவு அந்த மார்லா குடுத்து
ஆ ஆமா தோழி சத்துமாவு வந்து நா வந்து இருவது அ ஹ முப்பத்தி ரெண்டு பொருள் தோழி அது வந்து நா வாங்கி நானே வாங்கி அத வந்து திருச்சு வச்சிருக்கே அ இந்த மீ இதுல வறுத்து வீட்லயே வறுத்து திரிச்சு வச்சிருக்கே அது வந்து ஈவினிங் ஈவினிங் குடுத்துருவே ரெண்டு பேருக்குமே குடுத்துருவே
ம் ம்
னி் அது வந்து ஏன்னா அதுல ஈவினிங் அது வந்து ஏன்னா நட்ஸ் எல்லாமே போடுக்கே இதுக திங்க மாட்டிங்குதுங்க சரி இப்படியாச்சு குடுப்போ அப்பட என் சின்ன பொண்ணக்கு அது ரொம்ப புடிக்கு அ அது அது மத்த சாப்பாடு கூட சாப்பிட மாட்டா இந்த கூல காய்ச்சு குடுத்தா அந்த சூடா சாப்புடுவா அதனால வந்து அந்த அது மாரி அது பண்ணிப்பே அப்பற இந்த கம் அது பேர் என்னது கேப்ப கேப்பக்கூழ் ஆ அத வந்து இந்த அரைச்சி அதுல பால் எடுத்து ஆ அந்த பால வந்து இது பண்ணி குடுப்ப ஆனா அது என்ன சொல்றாங்கன்னா மொளக்கட்டி அத வந்து பவுடர் பண்ணி குடுக்கறது நல்லதுன் சொல்றாங்க
என்னாங்க தோழி
அத அந்த கேப்பைய மொளக்கட்டி
ஆமாங்க தோழி எல்லாமே அது மட்டுந்தா இல்ல தோழி எல்லாமே வந்து கேழ் ஒரு அதெல்லாமே வந்து பயிர் ஐட்டங்கள் எல்லாமே மொள கட்னது மூக்கால்ல அதெல்லாமே மொள கட்டி நம்ம அரைச்சி செஞ்சாவே அரைச்சி ஆ அதுமாரி தாங்கத்தோழி
அதா தோழி சொல்றாங்க அது எங்கெங்க நேர இருக்குது எதையு பண்ணணுனே நெனைக்கிறது பண்ணவே முடியலங்க
அத வாங்கிட்டு வந்து ஒரு வெள்ள துணியில அத வச்சு நனைச்சு கொஞ்ச நேர ஊற வச்சு அல வச்சு கட்டிட்டு அப்படியே வச்சுருங்க ஒரு பாத்திரத்துல கவுத்து வச்சுருங்க அது ரெண்டே நல்லா மொளச்சிரு மொளச்சதுக்கப்பற எடுத்து திருப்பி லைட்டா உலர்ல அந்த நெகல்லயே காய வய்ங்க காய வச்சு அரைச்சிடுங்க எல்லாத்தையுமே அது மாரி பண்ணிருப்பிங்கனா அவங்களுக்கு கரெக்டா இருக்கு என்னென்னல்லா பொருளு போறீங்க தோழி அதுல
அதுல நெறைய தோழி அது என்னோட லிஸ்ட்டு வச்சிருக்கே ஆ அதுல இந்த கா அரிசி பார்லி அரிசி அந்த மார்லா இருக்கும்ல அ இந்த நாட்டு அது அதுல எல்லா வகையான இதையு எடுத்து வாங்குவே நூற் நூறு ஏறநூறு அந்த மாரிலா வாங்கி பாதாம் பிஸ்தா இது எல்லாமே வந்து வச்சு அதுல வந்து சேத்து அரச்சர்றது கொஞ்சோ கொஞ்சோ எல்லாத்துலயு
ம் ம் செரிங் தோழி
ம் அதுக்கப்பறோ வந்து ம் கவுனி இந்த மார்லா இருக் குல அது வந்து எங்க ஊர்ல நல்லா இதெல்லா கெடைக்குமே நெறையா அதனால எனக்கு ஒருத்தங்க வந்து எனக்கு போட்டு தருவாங்க அ எனக்கு பாப்பாக்கு இது குடுமா அப்டின் சொல்லிட்டு இதுல வந்து ஐட்டம் கம்மிதா நம்ம வாங்குறவங்கன்னா ஐட்டம் கம்மியா தா வாங்க ஒரு பன்னெண்டு இருவத்தி ரெண்டு அப்டிதா வாங்குவாங்க நா வந்து இங்க எக்ஸ்ட்ரா வந்து நா சொன்னே ஆ சொன்னனா அவங்க இதெல்லா வந்து சரிம்மா இதலா ஆட் பண்ணிக்லா அப்டின்ட்டு அ குடுங்க சேத்து அப்டின்ட்டு அந்த மாரி பண்ணே எ ஃப்ரெண்ட்ஸ்லா கேப்பாங்ளே அ நா லிஸ்ட்டு அனுப்புவே இந்தாடி போய் வாய்ங்கோங்கனு சில இது கெடைக்காது அவுங்ளுக் கு சிட்டிஸ்னா சிட்டிஸ்லனா கடைக்கவே கடைக்காது நா எங்க ஊரு வந்து நா இங்க சிட்டில இருக்கே அங்க வந்து அம்மா வீடு கிராமோ கிராமோனா ரொம்ப கிராமோல்ல ஓரளவுக்கு
ம் சரிங்க தோழி நம்ப இன்னொரு இணைப்புல பேசலாமா
ஆ சரி தோழி சரி ஓகே தோழி ரொம்ப நன்றி